சொல்லு தங்கமே சொல்லு
ம்ம் வேலயெல்லா முடிச்ட்டியா
ஹலோ
வேலையே முடிச்சிட்டியா
இல்ல இன்னு பாத்ற கழுவுல அன் நான் தா அவ்ரு சும்மா அப்டே அனந்த சய்னத்துல படுத்துருக்கிறே ஏசிய போட்
ம் பேசாம ஒரு ஹவ்ஸ் கீப்பிங் வெச்க்கலாம்முல்லே ஒரு ஹவ்ஸ் கீப்பிங் வெச்சுக்லாம்முலான
அதெல்லா செட் ஆகாது ஹாஜி ஐயோ அது எங்கிட்ட யார்னாலையு தாக்கு புடிக்க முடியாத்
ம் ந்யும் நி ஓசிடியா உனக்கு
அ ஓஸ் அந்தளவ்க் ஓசிடின் கடையாது ஏன்னா நானு அங்கங்க கொ செதர வுட்ருந்திருப்பே ஆ இப்ப ஸ்டவ்வுலயே வந்து கொஞ்ச கொழம்பு கொட்டிர்ச்சுன்னா ஒடனே தொடைக்கணுன்டு இல்லாம நைட்டு தொடைக்கும்போது‌தா தொடைப்பே அந்தளவுக்கு ஓசிடில்லா கெடையாது பட் வந்து பெர்ஃபெக்சன் ரொம்ப எதிர்பாப்பே ம்ச் அம் தூசு இருக் கூடாது கரெக்டா ஒட்டட தட்ணு பாத்திரங் கழிவீட்டு போனாங்கன்னா அந்த எடத்த நல்லா நீட்டா தொடச்சிட்ணு ஆ ஒழுங்க சொல்லிட்டு லீவ் போடணு
ம் ம் ம்
ஒரு மாரி நெறையான்னு வெச்சுகயே
நீ கரெக்டா தானே அதுல்ல சொல்ற
வீ வீடு தொடச்சாங்கன்னா இ முடி இருக்க கூடாது இந்த மாரி நா ரொம் ரொம்ப நொட்டா சொல்லு சொல்லுவே அது அது இங்கெல்லா எப்டின்னா அதுங்க பாட்டுக் வரணு அதுங்க பாட்டுக்கு செய்யணு அதுங்க பாட்டுக்கு போகணு அந்த மாதிரி
இல்லல்ல பாத்திரங் கழுவுறதுக்கு மட்டு போட்டுக்கலாம்லன்னு சொல்றே
அதுவு செட் ஆகாதுரா ஒரு ஒரு தடவ ஆள் வெச்சிருந்தே அது வந்து இந்த மிக்சி ஜார் இருக்குல்ல மிக்சி ஜாருக்கு பின்னாடி எல்லா அந்த லேடி கழுவவே இல்ல ஜாருக்கு பின்னாடி நா சொல்றது
அதா அதா இந்த பிரஷ் வுட்டு கழுவுவோம்ல்லா
ஆ அந்த மாதிரி எல்லா போடணுல அது வந்து அந்த மாதிரி எல்லாஸ் செய்ட்ல அப்ப அங்கங்க அந்த சோப்பு இது பேச்சு பேச்சா இருந்தது செரி நா அத நிறுத்திட்டு இன்னொன்னு வச்சா தண்ணிய திறந்து வுடு பாரு அப்றோ அந்த அந்த ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்குல்ல பாத்ரோ கழுவுறத்துக்கு ஆத் அது வந்து அது வந்துச்சுன்னா பத்து நாள்ல தீந்து போயிருன்டா பத்து நாள்ல த் ஆமா நா வந்து ஒரு மாசத்துக்கு தண்ணீல கலந்து கலந்து யூஸ் பண்ணிக்கிட்ருப்பே இது பத்து நாள்ல தீத்துட்டுட் கெளம்பிரு எ எனக் எனக்கு கோவமே வரு அது எப்டின்னா அப்டி ஃபுல்லா கொட்
ஹலோ
அந்து ஓரிரு எனக்கு அது செட் ஆகல அப்டியே நா விட்டுட்டே நானு அய்யோ இது செட் டாகாது அப்டின்
அதுவே உனக்கு எச்சா டென்ஷன் ஆவு
ம்ம்
ம் குட்டிக்கு ஏதாவ் ஸ்நாக்ஸ் ஆமா அது வேணா ஒண்ணு நம்ப என்னைக்கு நெறைய போட் டு வச்சிருக்கிறோமோ அன்னைக்கு ரொம்ப லேட் பண்ணுவாங்க
ஆ அப்புறோ இது என்ன ம்ச் ஒரு சில நாள்ல எனக்கு தேவையான பாத்திரத்த நானே கழுவி எடுத்துட்ருவே அப்புறோ எதுக்கு நா அவுங்களுக்கு பைசா தரணு
ம் ம் ம்ச்
முடிஞ்சா நா செய்வே முடியிலையா மாமா செய்வாரு அவ்வளவுதா
பரவால்ல ஆ
எனக்கு மாமா என்னைக்கா வீட்ல இருக்குறாரு எனக்கு சுத்தமா முடியிலனா மாமா ஹெசிடேட்லா பண்ண மாட்டாரு அவரே செஞ்சுருவாரு ம்ச் நா இருக் குற அன்னைக்கு நா தா செய்வே யாரையு செய்ய விட மாட்டே எனக்கு ரொம்ப முட் முடில அப்டின்னா மாமா என்ன யோசிக்கவே மாட்டாரு அவரு எத்து போட்டு வாஷ் பண்ணிருவாரு ஒன்னு அங்க பிரச்சன இல்ல ஆ அதெல்லா செஞ்சுருவாங்க எல்லாமே பண்ணிருவாரு முடியலனா துணி தொவச்சு காய போடுறது மிஷினு தா இருந்தாலு எடுத்
இருந்தாலு அத எடுத்து காய போட்ணுமுல்ல அது ஒண்ணு இருக்குதுல்ல
காய போட்டு எடுத்து வைக்கிறது பாத்திரத்த கழுவி தரது இது ரெண்டு வேலையு ப்ராப்பரா பண்ணிடுவாரு மத்தபடி இந்த ஒரு முட்ட ஊத்தித்தா இந்த ஒரு தோச ஊத் தித்தா அதெல்லா வராது ஹார்லிக்ஸ் போட்டு குடுத்துருவாரு அ சுடுத்தண்ணி வச்சு குடுத்துருவாரு
அ
அது ரெண்டு வரு
ஏதோ ஒரு இதுல தா நா படிச்ச
ம்
ஆ கார் வாங்கி தரும் கணவர்களை விட ப ஹ பாத்தரம் கழுவி குடுக்கு கணவர்கள் தா வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கு அப்டின்னு சொல்லிட்டு
அது ஆக்சுவலி உண்மதா ஏனா நாம்ப பெண்டாயி தா நம்ப கழுவுறோ என்னைக்கா ஒரு நாள் அதிக பாத்திரோ இருக்கும் போது அந்த முதுகு இடுப் பு எவ்ளோ வலிக்குது
ஆமா
அ எங்கேயோ நா போயிட்டு வந் திருந்த ஞாயித்துக்கெழம கொஞ்சோ பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துது அவருக்கு வந்து நல்ல ஃபீவரு சண்டே சண்டே நாங்க கோயிலுக்கு போறதுண்டு அவருக்கு நல்ல ஃபீவரு நா வரல மெடிசன் போட்டு சாட்டர்டே தா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு பக்கத்துல இருக்க கிளினிக்கு மெடிசன் போடுற நா ரெஸ்ட் எடுக்குற நா டியூஸ்ட்டேலருந்து கொஞ்சோ வெளியில போ வேண்டியது இருக்கு அப்டின்னாரு சோ நானு தம்பி குட் டிம்மா மூணு பேரு கெளம்பிட்டோ கோயிலுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்ப மணி ஒம்போது கிச்சன் நீட்டா இருக்கு
ச்ச
அழுக்கு துணியெல்லா எடுத்து அந்த பேஸ்க்கெட்ல போட்டு வெளியில வச்சுட்டாரு அ லாண்ட்ரி பேஸ்க்கெட் இருக்குல்ல அதுல போட்டு வெளியில வச்சுட்டாரு அவுரோட ட்ரெஸ்ஸ தொவச்சு
சாங்கே பாடிருப்ப வேறெதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும்னு
ம் அவரோட ட்ரெஸ்ஸ தொவச்சு போட்டு காயவு போட்டுட்டாரு பாத்தரத்தையு கழுவி ஸிங்க்கையு வாஷ் பண்ணி உட்டுடாரு சமத்து புள்ளையாட்டோ ரச சாதோ வச்சுட்டு போயிருந்த குக்கர்ல சூடு பண்ணி அ முட்ட ஊத்திக்கள அத சொல்லிட்டு தா போனே ஆனா ஊத்திக்கல கொஞ்சோ நாலே நாலு உருளக்கெழங்கு இருந்தது அந்த நாலு உருளகெழங்கையு ஊறுகாவையு தொட்டு சாப்டுட்டு பெசாம ஒக்காந்து இருந்தது
பரவால்ல ரொம்ப லக்கி தா நீ
ஆ அப்ப ஆ அந்தளவுக்கு அவுங்க செய்றாங்கனா பொண்டாட்டியு அப்டி பாத்துக்கிறானு அர்த்தோ
அதாவுது அட்ஜஸ்ட் பண்ணி போறார்ல வேற ஒருத்தங்களா இருந்தா எனக்கு இது புடிக்காது எனக்கு எதாவது தொட்டுக்க கம்பல்சரி நா சாப்பாடு தா ரச சாப்பாடு வச்சுட்டு போயிட்ட அட்லீஸ்ட் பொரியலாவது ஏதோ ஒன்னு செஞ்சு வச்சுட்டு போ வர்ல
ஆஹா அந்த மாரிலா கேக்க மாட்டாருடா நா பாத்துக்கிறே நீ கெளம்புன்றுவாரு
அதுதா அதுதா
நா பாத்துக்கிறே நீ போயிட்டு வா ஆனா ஒரு சில நேரத்துல அவனுமே அடோ பிடிப்பா எப்போனா இத எப்டி திங்க முடியு ஒண்ணுமே இல்லாம இப்டி திங்க முடியு வெறுமனே எப்டி திங்க முடியு அப்டினு ரொம்ப அடம் பிடிப்பா அன்னைக்கி அவனுக்கே மூடவுட்டு அதுனால சாப்டுட்டா மாமாக்கு என்ன மாரிதா ஸ் நா என்னைக்காது ஸ்கூலுக்கு சைட்டிஷ் இல்லாம வந்துருக்கே
ஆஹ
வாய்ப்பே கெடை த்து அவருக்கு இன்னு வித விதமா சைடிஸ் இருக்கணு தெரியுமா
ஆக்சுவலா உனக்கு சைடிஸ் இல்லாம நீ திங்க மாட்ட அதனால வீட்ல செய்வேனு சொல்லு
அவருக்கு நா அப்டியே பழக்கி உட்டே கேட்ட அததா சொல்லுவாரு நா நானா இது பண்ணலல்ல நீ பழக்கி உட்டது தான எனக்கு இப்ப ஒட்டிகிச்சு என்ன என்ன செய்ய சொல்ற அப்டினுவாரு
அ
என்னதா நீ ரெண்டு காய் வச்சிருந்தீனாலு வீட்ல ஏதாவுது து நொறுவோல்ஸ் இருக்குன் வச்சுக்கோ அதையு சாப்பிடுவாரு மாம்பழோ இருக்குனு வச்சுக்கோ அதையு எடுத்துக்குவாரு ஊறுகா இரு க்குனு வச்சுக்கோ அதையு எடுத்துக்குவாரு அவருக்கு வந்து ஆக்சுவலி இப்டி நல்ல வெரைட்டீஸ்ஸா அப்டி வச்சு சாப்ட ரொம்ப புடிக்கு
என்ன ஆந் அதா அதா நீ மேக்சிமம் கீர தான நறைய கொண்டு வருவ
அ எல்லாமே எடுத்துட்டு வருவேண்டா கீர அம்மா அடிக்கடி செய்வாங்க
கீர நறைய எடுத்துட்டு வருவ நீ
அடிக்கடி செய்வாங்க முட்டக்கோஸ் அடிக்கடி செய்வாங்க
ஆமா அதுக் கு வெஜிடபுள்ஸ் தா நறைய எடுத்துட்டு வருவ
ஏனா எங்க அப்பா சன்டே மட்டுதா நான்வெஜ் எடுப்பார்றா அதுனால
இல்ல நெஜமாலுமே வெஜிடபிள் சாப்பாடு கொழம்பு த அந்த இது தனியா ஒரு பாக்ஸ்சு ட்ரே நல்லா இன்னு ஞாபகருக்கு ஆமா
போம் போது அப்டிதா ஆஃபிஸ்லயே எல்லாரு கிண்டல் பண்ணுவாங்களா அ மாமாவோட பேர சொல்லி அ இந்த மாரி ரெண்டுக்காய் இல்லாம டிஃபன் பாக்ஸ் வர்தே இல்ல உங்க ஒய்ஃப் எத்தன மணிக்கி எந்திரிக்கிறாங்க எங்க வீட்லல்லா காயே செய்ய மாட் டிக்கிறாங்க அப்பட் நா வந்து அவருக்கு லன்சு பேக் பண்ணும் மோது ஒரு கொழம்பு ரசோ ரெண்டு காய் குடுத்துதா பேக் பண்ணுவ எத்தனைக்கி ஏழே முக்காலுக்கு அவரு கிளம்பிருக்கணு
ஆ ஆ ஆ
அதுக்குள்ள நா இது இத்தனையு முடிச்சிருவ
பரவால்ல
அது அப்டியே ஒரு மாரி ஹாபிட் ஆயிருச்சுன்வையே
அது நல்லதுதா
சோ அன்னைக்கு ஏதோ லக்கீலி மனுஷ வந்து கொஞ்சோ அட்ஜஸ்ட் பண்ணி தின்டா வேற ஒண்ணும்ல ஆனாலு நல்லவந்தா நா இல்லன்னு சொல்ல மாட்ட சம்டைம்ஸ் கொஞ்சோ எமோஷ்னலா சொரண்டி உட்ருவாரு அது வந்து ரொம்போ ஹட் ஆகு நா நெனைப்ப எல்லாருமே ஹண்ரட் பர்சன்ட் கெடயாது ஸோ இவங்களூ வந்து இப்டி இருப்பாங்க அப்டின்னு நா நெனைப் ப்ப எங்க பைய வந்து கோட்ட விடுவானா மணி ஹேண்டிலிங்ல கோட்ட உட்ருவா மணி ஹேண்டில் பண்ண தெரியாது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியாது இந்த சென்ஸ் குடும்பத்த அவரு தா பாக்கறாரு லோன் பே பண்றது எல் ஐ சி பே பண்றது இன்சூரன்ஸ் போட்றது அ வரவு செலவு அந்த மாதிரி எல்லா அவருதா பாக்குறாரு பட் அந்த அப்பிடி செலவு பண்றது வேற ஹேண்டிலிங்ன்றது வேற இல்ல
ம்
ச் நம் ஒரு ஒரு ஃப்யூ அந்த ஃபியூச்சர் திங்கிங் ஒண்ணு இருக்கூல்ல ஆ ஏன்னா அவ இப் ப்டி ஒரு சேவிங்ஸ் ஆர்டி இப்டி ஒண்ணு போட்ணு எஃப்டி போட்டு இந்த மணிய லாக் பண்ணனு ஆ ஒரு இப்ப ஒரு கொஞ்சு கொஞ்சு இயர்ஸ்க்கப்புறோ வந்து ஆ நமக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் வர மாரி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணனு ஒரு சேவிங்ஸ் ஒன்னு ஜுவல்ஸ் ஒண்ணு எடுக்கண அந்த மாதிரியெல்லா அது வராது
ஆ
அது வந்து நம்மதா புஷ் பண்ணணு சீட்டு போடலா நக சீட்டு போடலா வெள்ளி காச வாங்கி வெக்கலா கையில கொஞ்சோ காசு இருந்தா தங்க காயின எடுத்து வெக்கலா இதெல்லா வந்து நம்மதா புஷ் பண்ணணு. அவருக்கு என்னன்னா சம்பாரிக்கணு செலவு பண்ணணு அவரு அந்த கேட்டகிரி
அதா அதா அதா
இப்ப செலவு பண்ணணூன்ற கேட்டகிரி சேவிங்ஸ் கேட்டகரி கெடயாது அவரு நா ஒழைச்சேன்னா நா அனுபவிக்கிற அப்டீன்னுவாரு அவரு
அதேதா எல்லா பக்கமு
ம் இப்ப சந்தோஷமா இருக்கறதுக்கு நா அனுபவிச்சுக்கிறனே நாளைக்கு என் ன்னன்றது நமக்கு தெரியாதுல்ல நா இப்ப ஒழைக்கிறேன்னா இப்ப சந்தோஷமா இருக்கற அப்டீன்வாரு
ம் ம்
ம்ச் நா அத வந்து கொஞ்சோ தப்பு சொல்லுவ வேண்டா அவாய்ட் பண்ணு ஃபியூச்சருக்கு கொஞ்சோ வைய்யி லிக்விட் கேஷ் கொஞ்சோ இருக்கணு அந்த மாரி நா கொஞ்சோ அ சத்தம் போடுவ அதுலதா வந்து ரெண்டு பேத்துக்கும் அநியாயத்துக்கு முட்டிக்கும்
கரெக்டாதா சொல்ற
நானா சீட்டு போடுறது நானா எடுக் குறது இந்த இந்த மாதிரி வேலையெல்லா அவரு அவரு மந்த்லி மந்த்லி
உனக் ஆ அதான் உனக்குன்னு தந்துருவாருல
குடுத்துருவாரு குடுத்துருவாரு
ஆ
மந்திலி மந்த்லி சேலரி வந்தோன மாத்தி வுட்டுருவாரா மாத்தி வுட் டோன்ன நா தா அத எல்லா பண்ணுவே இங்க சீட்டு போட அங்க ஆர் டி போட அந்த சீட்டு போட மளிகை செலவுக்குன்னு எடுத்து வைக்க இதுல மிச்சோ புடிக்க அதுல மிச்சோ புடிக்கன்னு இதெல்லா ஏன் கேட்டகிரி
ம் ம் நீதா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவியா வீட்டுக்கு வேணுங்கறது வீட்டுக்கு வேணுங்குறதெல்லா அதாவது கிராசரி ஆ கிராசரியில இருந்து வெஜ் வெஜிடபிள்ஸ்ல இருந்து நீதா வாங்குவியா
எல்லாமே காய்கறில இருந்து கிராசரியில இருந்து எதுவுமே நா தா வாங்குறது எல்லாமே நா தான்டா அப்புடி வச்சுக்கோ ஆமா தங்கோ வாங்குறனா வெள்ளி வாங்குற னா டிவி வாங்குறானா பிரிட்ஜ் ஒரு வீ ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கப்பட்டு வருதுன்னா அது நா தான்
நீதா சூஸ் பண்ணிக்கோ
அவர் அதுலல்லா தலையிட மாட்டாரு சம் டைம்ஸ் ஹாப்பியா இருந்தாலு சம் டைம்ஸ் ரொம்ப கோவம் வரு ரொம்போ இரிட்டேஷனா இருக்கு நீயு கொஞ்சோ என்கொயரி பண்ணு நீயு கொஞ்சோ விசாரி அதான் நீ விசாரிச்சுட்டில்ல அதா நீ பாத்துக்குவில